சகோதரி நல்லா இருக்கீங்களா
த நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே சகோதரி வீட்ல எல்லாரு நல்லா ட்டாங்களா
லாருக்காங்க தோழி
சாப்டீங்ளா சகோதரி காலைல
சாப்டாச்சு தோழி
காலைல என்ன சமையல் பண்ணீங்க அ நானு கால்ல சாப்ட்டே சகோதரி
ட்லி பண்ணி சாம்பார் வச்சி கார சட்னி தேங்கா சட்னி
ஓயி என்ன சிஸ்டர் மூணு பேத்துக்கு ஒவ்வொன்னு சமப்பீங்
ஹா வே எ ஹஸ்பண்ட் சாப்புறது நாலே நாலு இட்லியா தா இருக்கு ஆனா அவுங்க கேக்குறது வந்து அவுங்க ட்லி இருக்கு இட்லினா சாம்பார்ருக்கணு தேங்கா சட்னி இருக்கணு கார சட்னி இருக்கணு பொடியு இருக்கணு இதுல சாப்புறது வெறு மூணு இட்லி இல்லன்னா நாலு இ ட்லிதா சாப்டுவாங்க
என்ன சிஸ்டர் ஒவ்வொரு இட்லிக்கு ஒவ்வொ ரு ஒரு இட்லிக்கு சாம்பாரு ஒரு இட்லிக்கு சட்னின் தொட்டுப்பாரோ
பண்ணி சாப்டுவாங்க நமக்கு கடுப்பாவு அதுனாலே எனக்கு இந்த இட்லி சுட்ணு அப்டினாலே எனக்குக கடுப்பாவு சாம்பார் இல்லனா இட்லியே சாப்ட மாட்டாங்க சாம்பார் இல்லாம நா ரெண்டு சட்னி வச்சு பொடி வச்சு குடீத்தா கூட எனக்கு வேணா சாம்பார் வக்லயா எனக்கு வேண்டா ம் இட்லி அப்டின் சொல்ட்டு ஒரே வார்த்தலே போய்டுவாங்க
கஷ்டந்தா சகோரிங்க ஒரு சட் னி‌ அர ச்சு சாம்பார் ஊத்தவே நமக்கு திண்டாட்டமா இருக்குது நீங்க நா மூணு சட்னி அரக்கிறிங்க
ஆமா நல்லா கல நாலா எ திருமணத்துக் முன்னாடியெ நா ஒரே ஒரு சட்னி இந்தா போது அவ்வளதா நா சாப்ட்டு முடுச்சுருவெ
அதா அதா இப்பனி கல்யாணதுக்கப்பற வேற வழி இல்ல சமச்சுதா ஆகணு
ஆமா அது பொடிய வச்சு சாப்ட்ட காலம்லா இருக் கு ஆனா இவர் என்னான்னா சாம்பாரு வேணு ரெண்டு சட் னி வேணு ஒரு பொடியு வேணுங்குற ப்ப எனக்கு எனக்கே கடுப்பாவு
சிஸ்டர் நீங்க என்ன தெரிம பண்றீங்க எல்லா சேத்தி வச்சுருங்க மிச்ச மீதி இருந்தா ஃபிரிட்ஜில வச்
அப்பிடி ஒப்பேத்துனா கரட்டா கண்டுபுடுச்சுட்வாங்க நேத்து வச்ச சட் னி அது அப்டின் சொல்லிடுவாங்க
ஓ அவங்க கணவர் என்ன என்ன சிஸ்டர் மாஸ் தான இருக்
ஆமா ஆமா
சிஸ்டர் ஹோட்டல்ல கேக்குற ரெசிபி எல்லா வீட் வீட்ல கேட்டா எப்டி மனைவி பண்ணி குடுக்க முடியு நீங்க கேக்க வேண்டிதான சிஸ்டர் நீங்க
அ க மத்ய சாப்பாடுட்க்கு வந்து சாம்பார் சாதோ வத் வத்த கொழம்பு ரசம் அது மாரி பண்ணி க்கிரியானு அந்துல நா எ வாழ்நாளயே நா அதெல்லா பண்ணவே மாட்டனே ஒரு டாப்பா ஒரு கொழம்புதா வெப்ப சாப்டா சாப்புடு சாப்டாடி போ அப்டினு சொல்லிடுவ
சிஸ்டர் நீங்க கேட்ருக்குணு உங்க வந் து மாஸ்டர் ஒரக்க வந்து இங்கப் பாக்குறீங்களா இல்ல வீட்ல பாக்குறீங்களா நீங்க கேட்ருக்கணு ஹோட்டல் கடைல இத ஆடரு பண்ணி சாப் அதா நா இருக்கு நீங்க வீட் ட்லா உங்க கிட்ட இதெல்லா ஆடரு போட்டா நீங்கப்
ம்னா நா செய்யவே மாட் ட்டுனே அந்த விசேஷ நாட்கள் அந்த அந்த வ வருஷ பெறப்ப அப்பறோ அந்த சரஸ்வதி பூஜை அதெல்லாம் அந்த மாரிலா வருது இல்லையா விநாயக சதுர்த் தி அந்த மாதிரிலா வருது இல்லையா அ அப் அ அப் என்ன பண்ணுவா அப்டின்னாதா சாபார் வத்த கொழம்பு ரசம் வட பாயசம் அந்த மாரி சமப்ப அந்த விசேச நாட்கள்ல மட்டுந்தா இவ்வளோ சமப்ப
ஏ சகோதரி நீங்க சாபார் ரசம் வைக்கும் போது வத்த கொழம்பு அதோட சேத்து வெப்
ஆ ஆம்மா விசேச நாள் கள்ல வெப்ப அந்த இந்த மாரி சரஸ்வதி பூஜை ஆ அப்பறோ இந்த வருஷப்பிறப்பு
சேரி சேரிங்க சகோதரி ஆனா நா கேள்விப்பட்டுருக இந்த மாரி நீங்க சொல்ற மாரி சாபார் ரசம் பொரியல் வட பாயசோ அந்த மாரி காமினேஷ் க்ஷன்தா நா கேள்வி பட்டுருக்க வத்த கொழம்புகுறது புதுஸ் சா வந்து நீங்க
வா வத்த கொழும்பு அவங்க கேப் ப்பாங்க எ கணவர் கேப்பாங்
சேரிங்க சகோதரி நீங்க வத்த கொழம்பு எப்டி சகோதரி பண்ணுவீங்க
வத்த கொழம்பு நா வீட்லயே வத்தல்லாம் போட்டு சும்மா சில பேர்லாம் அந்த ஒரே ஒரு வத்தல் வச்சு போட்ருவா கொழம்பு வச்சுருவாங்கள வத்த கொழம்பு அதாவது சுண்டைகா வத்தல் ஆ அந் ஆ அந்த வத்த அந்த மண தக்காளி இவத் வத்தலு அந்த மா அத மட்டுமே போட்டு வெச்சுருவாங்கள
ஓ இந்த வெங்காயந் தக்காளியெல்லா வச்சு அரச்சி ஊத்தி வெப்பாங்களே சகோதரி ஆனா ஒரு தடவ ட்ரை பணிருக்கஸ் அதுனால எனக்கு டேஸ்ட்டு நல்லால்ல அ அத செரி உங்க தலைவர் மாசுனால எப் எப்டி உ நீங்ளு நீங்ளு வந்து பாதி செஃப்ஃபா இருந்திருந் திக அதா எப்டின்னு உங்ககிட்ட கேக்கலான்ட்டு
ஆ அந்த மாதிரியே நா வைக்க மாட்ட நா எல்லா வத்தலும் போட்டு வச்சாதா எனக்கு அந்த கொழம்பே வத்த கொழம்பு அப்டிங்ற மாரி ஒரு ஃபீலே வரும் நா வேணா என்ன பண்ணுவ அப்டினாக்கா அந்த கத்திரி வத்தல் வீட்லே போட்டு வச்சுப் பே கத்தரி வத்தல் மா வத்தல் கொத்தர வத்தல் அந்த மூணு வத் வத்தலிமே சேத்து நா நர்மலா தா இந்த அரச்சி ஊத்தி வைக்கிறது அதெல்லா வைக்க மாட்ட நார்மலா நம்ம புளி கொழம்புக்கு வைப்போ இல்லையா புளியு அ புளிலங் சி சாந்து பொட்டு கொழம்புதூள் போட்டு வப்போல அந்த மாரி வைப்ப கொஞ் சோ புளி வந்து இதுக்கு கொஞ்சோ கூட வச்சுகிற மாரி வச்சுப்ப அப்றோ அந்த வெல்லம் சேத்துப்ப லாஸ்டா அந்தை வேற எதுவு அரச்சிலா ஊத் வைக்க மாட்டோ வத்த கொழம்புக்கு
செரிங்க செரிங்க சகோதரியே செரி செரிங்க சகோதரி அப் அப்ப வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல தா நீங்க வந்துட்டு இந்த மாரிலா விதமா விதமா சமைக்க முடியும் மத்த நாள்ல வந்துட்டு ஒரு தோசைக்கு மூணு சட் நீங்க அந்த மாரி தா பண்ணுவீங்
ஆ ஆமா சிஸ்டர்
செரி செரிங் எ சகோதரி
அ அப்றோ நீங்க உ உங்க ஹஸ்ப உங்க வ கணவர் வந்து இந்த மாரி எதுவு கேட்பாங்களா ஹய் எனக் இப்லா சமைச்சுக்குடு அப்டின்னு கேட்பாங்களா
அவருலா கேப்பாரு சகோதரி அவருலா வந்து அவருலா வந்து கேப்பாரு சகோதரி ஆனா வந்து எனக்கு தா வந்து செய்ய சங்கடமா இருக்கும் கொழந்தைய வச்சுட்டு அவரு இன்னக் கூட கேட்டாரு என்ன வெறும் கொழம்பு ரசோ மட்டும் வச் இவருக்கு ஒரு பொறியல் பண்லியன் கேட்டாரு நமக்கு தா நமக்கு தா சகோதரி வந்து சமைக்றதுக்கு நமக்கு தானே தெரியு அவரு எந்த ஓர்க்கும் பண்ண மாட்டாரு அவரு படுத் தூங்குவாரு யாரு சமைக்றது உட்காந்துகிட்டு
வ ஆ
அது தா சகோதரி அதுவே இன்னிக் தண்ணி வேரு வந்துச்சுங்ளா சகோதரி நா அஞ்சர மணிக்கு வேற எழுந்துட்டு எனக்கு தூக் தூக்கமே வர்ல இங்க தம்பி வேற அழுதுட்டு இருந்தானா அஞ்சரக்கு எழுந்து தண்ணியும் புடுச் வச்சுட்டு கொஞ்ச ட்ரஸ் வேற இருந்துச்சுங்க சரி மிஷின்ல போட வேணா அப்டின்ட்டு தொவச்சி விட்டுட்டு அப்புறோ சமையலே பண்ண ஆரம்பிச்சு சகோதரி என்ன பண்ற இதுல வேற அவருக்கு பொரியல் வேணுமாமா தம்பிக்கு வேற தனியா குரனக்கு தனியா செய்யலா நாங்க வச்ச சாப்பாடு கொஞ்ச அப்டியே கொஞ்ச கொழம்பு லைட்டா காய் போட்டு அப்டியே ஊட்டி விட்டே சகோதரி அவனுக்கு நானு
ஓ நானுமே இப்ப ஏதாவது கொழம்பு வச்சோ அப்டின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிதா ஆவணு வேற வழியே இல்ல அப்டிங்கற மாரி பண்ணிஆவனு
சேரிங்க சேரிங்க சகோதரி ஆனா நீங்க வந்துட்டு ரொம்ப அபூர்வம் தா இட்லிக்கு போய் வந்துட்டு நா நாலு சட்னி பண்ற அளவு லனா இருக் இருக்குறது ஒரு மூனுபொரு ஒரு கூட்டு குடும்பமா இருந்துச்சுன்ன நீங்க சொல்ரது வந்து ஒத்து வருவோ
ஆ ஆமா அங்க இருந்துட் நா ம் நாங்க வந்து கூட்டு குடும்பமா தா இருந்தோ இப்பதா ஒரு ஒரு பயிஞ்சு நாளைளுக்கு கிட்டத்தட்டதா நாங்க தனியா வந்திருக்குகோ அங்கயுமே அப்டிதா பண்ணுவே இங்கேயுமே அப்டித்தா பண்ணுவே அங்கேயு நா தனியா தா பாப்பே இங்கேயு நா தனியாதா பாப்பே
சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க அத்தமாமாலா கூட தா இருக்காங்களா இல்ல அவங்க எல்லா தனியா இருக்காங்களா
இப்ப எங்க கூட இல்ல அவங்க தனியா இருக்காங்க அ அதா சொல்றேன்னப்ப இந்த பதினஞ்சு நாள் வரைக்கு பதினஞ்சு நாலாவது நாங்க
ஓ பதினஞ்சு நாள் ஓ ஏன் இவ்ளோ நாள் கூட இருந்துட்டு இப்ப தனியா வந்துட்டீங்க
இப்ப சில பல காரணங்களால் தனியா வந்துவிட்டோ
ஓ சேரிங்க
க்ஹ ஆமா
சேரிங்க அவங்க பக்கத்துலேயே இருக்காங்களா இல்ல வேற ஊர்ல இருக்காங்களா சகோதரி
சேரிங்க சகோரி அப்புற விருந்தா அப்புறோ ஏதாவது விசேஷ நாள்னா ஒட்டுக்கா எல்லா சமைக்கிற பழக்கோ இருக்குங்களா கூட்டு குடும்பமா சேர்ந்து
ஆ ப கண்டிப்பா பண்ணுவோ இப்பதனே நாங்க தனியா வந்திருக்கோ அதனால இந்தனமே விசேஷ நாட்கள்ல கண்டிப்பா கூட்டு குடும்பமா சேர்ந்துதா பண்ணுவோ னஏ இப்ப என்னோட கணவர் வந்து ஒரே ஒரு அவங்க ஒர்க் பயந்தோ
ஓ அப்ப ஒரு பையனா இருக்கு போதுஅதிக விட மாட்டாங்களே தனியா இருக்க
ம் தனியா வந்தாச்சு எவ்ளோ நாள் இருக்கு சில பல பிரச்சனை டல்
ஓ செரிங்க சகோதரி இத்த நாள் நீங்க ஒட்டுக்கா இருந்துட்டு இப்ப தனியா இருக்க உங்களுக்கு என்னமோ மாறில்லைங்க
ஆமா ரொம்ப கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அஞ்சு வருஷமா ஒரே வீட்டு இல்ல ஒன்னாதான் இருந்தோம்
அதான் அப்படிங்கும் போது அஞ்சு வருஷம் இருந்துட்டு இப்ப நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு
உம் என்னமோ மாதிரிதான் இருக்கு தனியா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு வந்தாச்சு திரும்ப எனக்கு இப்பப்ப என்ன தோணுதுன்னா திரும்ப போயிடலாமான்னு தோணுது
ஓ அப்படி அந்த அளவு அந்த அளவுக்கு உங்களுக்கு பாண்டு இருக்குங்களோ ரெண்டு பேத்தக்கும் அத்தைக்கும் உங்களுக்கும்
போட்டுக்கிட்டாலுமே நாங்க அந்த ஒரு வீட்டு இருந்துட்டோம்ல நாங்க என் மாமானார் மாமியார் நாத்தனார் அப்படின்னு மூணு பேருமே அவங்க மூணு பேரும் நாங்க மூணு பேர் பெருக்கத
ஓ சரிங்க சரிங்க சகோதரி உங்களுக்கு நாத்த இருக்காங்களா ப
என் ஆஹ் ரெண்டு நாத்தனார் ஒரு நாத்து நாத்தனாரு திருமணம் ஆகி போயிட்டாங்க ஒரு நாத்தனாருக்கு இன்னும் திருமணம் ஆகல காலேஜ் கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க
ஓ சரிங்க சரி நீங்க வந்து லவ் மேரேஜுங்களா சகோதரி
ஆமா சகோதரி ஆஹ சொல்லி இந்தான் ஒரு லவ் மேரேஜ் தான் லவ் லவ் மேரேஜு ஆனா வந்து வீட்டு இல பேசி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சம்மதத்தோட பெருசா கல்யாணம் வந்து பெரிய லெவல்ல தான் பண்ண ஆமா லவவி தரஞ்சிடும்
சேரி சேரிங்க சகோதரி
உம்
பாப்பா என்ன சகோதரி பண்றா
பாப்பா
பாப்பா என்ன சாரி
பாப்பா டிவி பாத்துட்டு இரு இருக்காங்க அதோட டிவியோட சேர்த்துக்கிட்டு அந்த அது பால் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க
சரிங்க சரி பக்கத்துலல்லாம் விளையாடுறதுக்குலாம் ஆள் இல்லைங்களா ஓ சரி சின்ன குழந்தை மாதிரி ஒரால் பார்த்துக்கிட்டு
ஆமா கண்டிப்பா எதுக்குள்ளைய அது போய் கையவுட் ல்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறமா அது பெதுசா ஆனனு தான் சொல்லுவாங்க ந்த நைட் சின்னோண்டு காயு அது நைட்டு ஃபுல்லா நைட் வரைக்குமே என்ன தூங்கூடாத அளவுக்கு ஆகிட்டாங்க வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி உம் ஆமா
பக்கத்துல விளையாடுறதுக்குல்லா யாரு இல்லைங்களா சகோதரி பாப்பா கூடலா
பாவோ இங்க பசங்க வந்து விளையாடுவாங்க எலா ஸ்கூல் பசங்க அதுங்க ஸ்கூல் போய்ட்டுங்க இனிமேல் ச ஆமா
அஞ்சு மணிக்கு மேல தா எல்லா வரு
ஆமா அஞ்சு மணிக்கு மேல வருவாங்க சாந்திரோ வந்துதா விளையாணுவாங்க வருவாங்க பசங்க
சேரிங்க சகோதரி நீங்க எங்கி வெளிய எல்லா போகலீங்களா இந்த வாரோ ஞாய்த்துக்கிழமல்லா போனீங்களா போன வாரோ
நீ இல்ல சகோதரி வெளியில எல்லா நா எங்கேயுமே போல ஞாயித்துக்கெழம அ அமாவாசை ஆயிடுச்சா
ஓ அத அமாவாசைக்கு வந்து விருது பண்ணி விருந்து ஸ்பெஷலா பண்ணீங்களா
ஆ விருதம்ல்லா நாங்க இருக்க மாட்டோ சகோதரி ம் நீங்கல்லா எடுப்பீங்களா விருதம் எடுப் ப்பிங்ளா
ஆ அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கு சகோதரி எப்பயுமே மாச மாசம் அம்மாாவாசைன்னா அம்மா வந்து சாமிக்குமுடுவோனாங்க இங்க வந்து கணவர் வீட்டுக்கு வந்ததுக்குப்புறோ அந்த பழக் ல்ல சகோதரி நம்ம முன்னோர்களுக்கு தானே சகோதரி இருக் கோவோ அதனால இங்க வந்து அத்தையுமே வந்து அத பழக்கப்படுதுல சோ அவங்க இருந்தாத நம்ம அது முடியு அந்த பழக்கோ நமக்கு வரு அதனால நமக்கு நம்ம வேணுனா வந்துட் எப்பயாது நா எடைல இதுவந்துச்சுனு விடுலா தொடச்சிவிட்டுட் சாமி கும்புடுட்டு சாப்டுவே சகோதரி அவ பாத்தா மத்தபடி ரொம்ப ஸ்பெஷலா அம்மா வீட்டுல தா வேற ஏதா இருக்கு நம்ப எழப் போட்டு சாப்பறதெல்லா
அது மாரி நானு இருக்க மாட்டே சகோதரி என்னைக்கு நெனைக்கிறேன்னோ அன்னைக்குலா வந்து அ நா அசைவ சாப்பாடு சாப்டுவே சகோதரி
ஓ செரி ஆமா சகோரி சில பேர் பாத்தீங்கன்ன இந்த வெள்ளிக்கெழமல்லா வெள்ளிக்கெழம அமாவாச செவ்வாகெழம அந்தமாரி கெழமைல்லா சாப்ட மாட்டாங்க அதிக அனா ஞாயித்துக்கெழம சாப்டுவாங்க அதா தெரியுதுங்க இனைக் ஒரிங்நிம்ஷ் செவ்வா கெழம இனைக் எடுத்து நண்டு எடுத்து பண்ணிருக்கேன் சொல்றீங்க ப்பவே தெரிது
ஆமா ஆமா அதெல்லா நா பாக்கவே மாட்
நண்டு கொழம்பு அதோட நண்டு சூப்புங்களா சகோதரி இல்ல நண்டு கொழம்பு மட்டும்தானா
நண்டு கிரேவி மாரி வச்சிருவே தோழி ரசம் வச்சு நண்டு கிரேவி மாரி வச்சுடுவே
சேரிங்க சகோதரி நீங்க நண்டு நீங்களே வாங்கிட்டு வந்து பன் ஆ ஓகே சகோதரி நன்றி வணக்கம்